ஹலோ
சொல்லு
ஹலோ
ஹலோ
லோ கேக்குதா
கேக்குதா கேக்குது
எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதா
கேக்குது கேக்குது
ஹலோ ஆ ஓகே நம்ம வீட்ட இடத்துல ஆரம்பிப்
கேக்குதா
எனக்கேது உனுக் கேக்குதா
ஹலோ
ஹலோ நா பேசுறது கேக்குதா
தா
எனக் கேக்குது உனக் கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ செரி பேசு
இரு வர
கிரிக்கெட் மேட்ச் பாக்கும்போது பிளேயர்ஸ் என்ன திங்
புரியிலா
கேக்குதா
கேக்குது பேசு
ம்
செலபிரிட்டிஸ்சோ ம் ம் நீ சொல் நீ சொல்லு
அப்ப சோஷியல் மீடியால ஃபேக்கா அடிக்க முடியாதுல
சோஷியல் மீடியாவா ம் கரெக்ட்டு எல்லாரு ஒரிஜினல் ஃபேஸ் தா கா தெரிஞ்சிடுல அப்டி பாத்தா
பால்டிக்ஸ்ல கூட நெறைய சேஞ்சஸ் வரு அப்போ
ஆமா யாரு உண்ம பேசுறாங்க யாரு பொய் பேசுறாங்க யாரு என்னப் பண்ணுவாங்க யாருடி முடிஞ்சிரு
ஆனா ப்ரைவசினு ஒண்ணு இருக்காதுல்ல அப்போ
அதுதா ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கும்னு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
நம்ப ரேண்டமா யோசிக்கிற எல்லார் எல்லாமே மத்தவங்களுக்கு தெரிஞ்சா எம்பாரஸ் எம்பரேஸ்மெண்ட்டா இருக்கு
நா டெய்லி நூ நூறுக்கு மேல அப்டி பாத்தா என்னலா எவ்ளோ எம்பாரஸ்மெண்ட் வரு தெரியுமா நீ சொல்றது கரெக்ட்டு தா
நானுந்தா அதெல்லா வெளியில வந்தா மானமே போயிடு
ம் கரெக்ட்டா சொன்ன மைண்ட் ரீடிங் சூப்பர் பவரா இருந்தாலு ரொம்ப ஆபத்தானதா இருக்கு
கரெக்டுதா கொஞ்ச மிஸ்ட்டி இருக்குறதுதா லைஃப்கு நல்லது
இல்லன்னா லைஃப் வந்து போர் அடிச்சுருல்ல என்ன சொல்ற
சேரி ஃபைனல் ஆன்சர் என்ன மைண்ட் ரீடிங் வேணுமா உனக்கு
ஒரு நாள் செயலுக்கு வேணு
ஒரு நாளா
ஆமா அப்றோ ஆஃப் பண்ணிடலா
நானு அதேதா சொல்லுவே கொஞ்ச தெரிஞ்சுக்ணு ஆனா எல்லாமே தெரிஞ்சா ப்ராப்ளம்தா
ஆமா
செரி ஒரு நாள் அனிமல்ஸ் எல்லா
சொல்லு சொல்லு
ஒரு நாள் அனிமல்ஸ் எல்லாம் பேச ஆரம்மிச்சா எப்டி இருக்கும்
செம்ம காமெடியா இருக்கு ஃபஸ்ட்டு நா வீட்ல இருக்குற டாக்கு கிட்டதா பேச ஸ்டாட் பண்ணுவே
அது ஓங்கிட்ட என்ன சொல்லும்னு நெனக்கிற நீ
டெய்லி பிஸ்கேட் குடுக்குறனு சொல்லிட்டு மறந்துரு நா காம்ப்ளிமெண்ட் பண்ணனு சரி நா கம்ப்ளைண்ட் பண்ணனு இன்னு கம்ப்ளைண்ட் பண்னு நெனக்கிறே
நம்ம கேட்ஸ் இருந்தா ஆட்டிடூட் வேற லெவல்ல இருக்கு
ரொம்பவே சரியா சொன்ன கேட்டலா ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணு
இந்த வீடு என்னோடது நீ கெஸ்ட்டுன்னு சொல்லிடு போல
எக்ஸாட் கேட்டா அதான் இருக்கு நீ சொல்றதுதா கரெக்ட்டு
பேட்ஸ் பேஸ்னா இன்டரஸ்டிங்கா இருக்கு
ஆமா ரொம்பவே கரெட்டா சொன்ன அவுங்க வானத்துல பாத்து விஷியல்லா நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்மளு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லா கேட்டுக்கலா நல்லா இருக்கு
ட்ராஃபிக் ஜாம் எங்க இருக்குன்னு கூட அப்டேட் குடுக்லா
கூகுள் மேப்ப விட ரொம்ப ஃபாஸ்டாவே இருப்பாங்கல்ல
அது அ அது நல்ல ஐடியாதா
ஜூல இருகுறா விலங்குல்லா என்ன பேசுக்கிது என்ன மாரி நடக்குது எல்லாமே தெரியுமா அதா அவுங்கள பாக்க வரப் பார்வையாளர்கள் பாத்து அவங்கள அஃப்சவ் பண்ணி அவ பாரா இப்டி பண்றா அதுக்கார கொழந்த நம்மள எப்டி பாக்குது பார இவுங்க என்ன சும்மா வேடிக்க பாத்துன்னேர இக்காங்க அப்ல்லா மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்குமோ
இந்த இத் இந்த மனுஷங்கலா வந்து என்ன பண்றாங்க அப்டின்னு கேப்பாங்க போல
கரெக்டா சொன்ன அப்டிதா இருக்கு
மங்கி பேசுனா கண்டிப்பா காமெடிக் கிங்கா இருக்கு
ஒரு நிமிஷ கூட அ சீரியஸா இருக்காதுல
யான பேஷ்ணா ரொம்ப வயசா பேசும்போல
ஆமா அ கிராண்ஃபாதர் மாதிரி அட்வைஸ்லா குடுக்கனு போல இருக்கே
மீன்லா என்ன பேசு
குடுக்கு
அது ஆக்சுவலி யூஸ்ஃபுல் மெசேஜி ஹலோ அலோ
ஹலோ ஹலோ
ஆ கேக்குது சொல்லு கேக்குது கேக்குது
எதுல நீ விட்ட
மீன் பேஸ்னா என்ன என்ன என்ன பேசும்னு கேட்டே
பிரேக் ஆவது ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ